ஆ இப்ப இந்த குப்பை உனைவுகள் நம்ம பாத்தோம்னா அது என்ன ஆனா இப்போ அதிக அளவு வந்து இப்ப இருக்கிற தலைமுறைகள் தா வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க அ அவுங்களோட சேர்ந்துமே நம்மளும் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் அ அப்ப இருக்குற காலங்கள் எல்லா அந்த அ சாப்பாடு அந்த மாரில்லா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான சாப் பாடா தா வந்து சாப்ட்டுட்டு இருந்தாங்க கம்பு கேப்பக்கூழு அந்த மாதிரில்லா வந்து உணவுகள்ல எடுத்துப்பாங்க அதே அளவுக்கு வேலையும் பண்ணுவாங்க அ இந்த மத்தபடி ப பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி நாட்கள்ல தா வந்து பலகாரங்கள் அதிக அளவு எண்ணெய் பலகாரங்கள் இதெல்லா வந்து எடுத்துப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நேரமுமே பலகாரமோ சாப்டுறோம் அ அதே போல இந்த அ வெளியில போய் அந்த குப்பை உணவுகள் சொல்ற அந்த அ பரோட்டா சரி அந்த பானி பூரி அப்டின்னு சொல்லி நிறைய உணவுகள் இப்ப இருக்குது அ ஷவர்மா அப்படின் சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லா வந்து ஆ இப்ப இருக்குற காலகட்டங்கள்ல அதிக கமா எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பிச்சுடுறாங்க குப்பை உணவுகள்னு சொல்லி அதுவும் நம்ம குழந்தைங்க எல்லா பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் தா அதுல வந்து அது ரொம்ப அவுங்களுக்கு க்கு அது பிடிச்சிருது அது அவுங்களுக்கு அதுல ஒரு அடிமை நாக்கு அடிமையே ஆயிடுது அதுல இருந்து அவுங்கள மீட்டு எடுத்துட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அ நீங்க இந்த கு உணவுகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்க நம்மளுக்கும் அதெல்லா வந்து சாப்பிட்றதுக்கு தோணும் தா ஆனா நம்ம நினைக்கிறதெல்லா ஒரு டைம் அதாவது ஒரு தடவ வேணா நம்ம சாப்ட்டு பாத்துக்கலாமே தவிர அத ஒரு தினசரி ஒரு பழக்க வழக்கமா வந்து மாத்திக்க கூடாது ஏன்னா இந்த மாதிரி சோ அதாவது இந்த எண்ணெய் அதிக எண்ணெய் வந்து கலக் கும் போது நம்ம உடல்ல வந்து அது எல்லாமே அ அதாவது நம்ம உடல் வந்து பாத்தோம்னா எல்லா அந்த காய்கறி அந்த மாதிரி ஒரு இதால அதிக கமா நிரப்பனும்னா அதுவே உட உடம்புக்கு போதுமான ஒரு சக்திய குடுத்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் என இல்ல ஏன்னா இயற்கையா உருவாகக்கூடிய எந்த ஒரு இதுமே உடம்புக்கு நம்மளுக்கு அந்த பாதிப்புங்கற ஒன்னே விஷயம் வந்து நம்மளுக்கு ஆ ஏற்படுத்தாது ஆனா இந்த மாரி திரி இந்த குப்பை உணவுகள் சொல்ற மாதிரி அது தினசரி எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுனா அதிக வந்து உடல் பருமன் வந்து ஏற்படுது இதனால வந்து ஆண்கள் பெண்கள் யாருக்கா இருந்தாலு சீக்கிரத்துல எது இல்லாத நோய்கள் கூடோ பேர் தெரியாத இருந்த நோய்கள் கூடோ இப்ப என்னன்னா ஒரு சில இதெல்லா வந்து சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு வர வேண்டிய இந்த நோயே கெடையாது ஆனா இவங்களுக்குல்லா ஏ வருது உழை சிலவங்க எல்லா பண்றாங்க ஏ வருதுன்னா இந்த மாரி ஒரு உணவு பழக்க வழக்கத்தாலதா இந்த மாதிரி ஒரு உடல் உபாதைகள்லா வருது முக்கியமா ஒண்ணு என்ன பண்ணனும்னா அத வந்து அத தினசரி எடுத்துக்கிறத தவிர்க்கணு ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடலா ஆனா பசங்க வந்து என்ன ஆகு ஏனா அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அந்த சுவைக் க்கு அடிமைந்தா சொல்லலா ஏன்னா நம்மளே சாப்பிட்டோம்னா என்ன ஆகுனா ஆ நல்லா இருந்ததே திரும்ப சாப்பிடலா அப்டிங்கற ஒரு எண்ண தா தோணு நம்ம வந்து நா க்குக்கு வந்து சுவைக்கு பாக்குறோமே தவர என்னிக்குமே நம்மளுடைய அந்த ஒட் உடம்பு அந்த நாக்க தவிர்த்து இருக்க கூ டிய அந்த உறுப்புகள நம்ம ஒரு நாளு கவனிச்சது கெடையாது நம்ம நாக்குக்கு மட்டுந்தா அந்த சுவை நிகர அதாவது சுவை தரக்கூடியது சாப்டணும் நம்ம மனசுக்கு திருப்தியா இருக் அப்ப அத தா நெனைக்கிறோ ஆனா அப்றோ உடம்புன்னு ஒரு விஷயோ எடுத்துக்கு போது இதெல்லா செய்யு போது கடைசியில என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அந்த அந்த நாக்கு சுவைக்காக தினம் தினம் ஆசப்பட்டு கடைசியில காச தப்பான மாத்திரைகள வந்து சாப்படக்கூடிய நிலையு வந்து ஏற்பட்டுட்டு இருக்குனு சொல்லலா
ரொம்ப செரியா சொன்னீங்க ஏன்னா நமக்கு இந்த குப்பை உணவுகள் எடுக்குறது வந்து ஆ ஏய் இப்ப பெரியவங்களு சேந்து தா நம்மளு தா செய்றோ ஏனா அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாக்கு அடிமை ஆயிடுது அப்ப சேந்து சாப்டைல நீ் நம்ம ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இருமுறை அப்டிங்கு போது அது பெரிதா தெரியிறது இல்ல ஆனா அதையே தொடர்ச்சியா நமக்கு சாப்டேயில நமக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுது அந்த செரிக்கிற திறன் வந்து கொறஞ்சிருது ஏனா அப்பல்லா பாத்தீங்கன்னா அ எவ்ளோ சாப்பிடுறாங்களோ அவ்ளோக்கு வேல பாத்துட்டு வந்துருவாங்க அந்த உடம்புல அப்ப இருக்குற அம் ஆளுங்கை எல்லா பாத்தோம்னா அந்த நம்ம பாப்போ காணொளியிலேலா எல்லா பாப் ப்றோ அதுல எல்லா பாத்தா அ அதுல போட்டுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத் தி எழுவதுகளில் வாழ்ந்த மக்கள் அப்டின்னு சொல்லி பாக்கைல அவுங்க விறு விறு விறுனு வந்து அந்த சாலைகள்ல நடப்பாங்க அவுங்கள பாத்தா அப்டியே ரொம்ப உடல் மெலிந்துருப்பாங்க அ உடல் மெலிந்து இவுங்களா சாப்டுவாங்களா என்ன அப்டின்ற மாரி இருக்கு ஆனா உண்ம என்னனா அவுங்க சாப்டுவாங்க அதுக்கேத்த மாதிரி வந்து உடல் உழைப்பு இருக்கு கு அதுனால அது செரியா இருக்கு ஆனா இப் இருக்குற காலக் கட்டங்கள்ல பாருங்களே அது எவ்ளோ தா அவுங்க வந்து சாப்டுட்டு அ வேலை வந்து நமக்கு உடல் உழைப்பு வேலை இல்லாம உக்காந்துகிட்டே பணிபுரியிற வேலைகள் நெறையா வந்தனால நமக்கு அதுக்கே வந்து அந்த செரிக்கிற திறன் கொறஞ்சிருது அ நம்ம அந்த இதுல வேற குப்பை உணவுகள் எடுக்கைல இன்னுமே வந்து அந்த செரிக்குற திறன் வந்து அ ரொம்ப கொறஞ்சு நமக்கு ஒவ்வாய் ஒவ்வாமை மாரி ஏற்படுது நீங்க சொன்ன மாரி காய்கறிகள் இதெல்லா வந்து எளிதில செரிக்க கூடியது அதெல்லா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோனா இந்த அ உக்காந்துகிட்டே பணிபுரிகிறவங்க எல்லா இந்த காய்கறிகலா இந்த மாரி சாப்ட்டாங்கன்னா ஈ ஈ ஈஸ் வந்து ஜீரணமாகு ஆனா இந்த அ மத்த மைதா அந்த அ குப்பை உணவுகள் எடுக்கையில தா அது என்ன ஆகுனா செரிமான கோளாறுகல்லா ஏற்பட்டு அந்த உக்காந்த இடத்துலே பணிபுரியல நறையா பேருக்கு அந்த இதய நோயெல்லா வரதுக்கு காரண இதுதா அது வந்து அந்த உக்காந்துட்டே பணி புரியிறவங்களுக்குலா ஒரு எளிதான உணவு வந்து எடுத் த்துக்கலா அப்டின்ற மாரி இருந்துச்சுன்னா அ அந்த ஆரோக்கியம் வந்து மேம்படுந்தா நா நனைக்கிறே
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆரோக்கியமாவே எடுத்து க்குற உணவு எல்லாமே அ இந்த மாதிரி காய்கறிகள் அந்த எண்ணெய் இத்த பொருளு அப்றோ மசாலா அதாவது முக் கியமான ஒரு விஷயோ என்னன்னா இந்த வடக்கு பகுதிகள் ல்லா வந்து பாத்தோனா அதீத வந்து மசாலா அந்த மாதிரி ஒரு உணவுகள வந்து அவுங்க தினமு சாப்டுவாங்க அது வந்து என்ன பண்றாங்கனா பசங்க நம்ம இடத்துக்கு அது கொண்டு வரும்போது பாணி பூரி அந்த மாதிரி கொண்டு வரும் போது இன்னொரு விஷயமு நம்ம கவனிக்கணு நம்மளோ டய அந்த அது அதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழல் அதாவது நம்ம அந்த நிரை நில த்துல நிலப்படி பாத்தா நம்மளுக்கு என்ன விலையுதோ அதுதா நம்மளுடைய உடம்புக்கேத்த உணவு தவர இந்த மாதிரி மசாலா ஒரு பொருட்கள் எல்லா என்ன ஆகுதுன்னா வட இந்தியாவில அதாவது வட நாட்ல பயன்படுத்த கூடிய அதிகமான ஒரு உணவு அவங்க அதற்கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அ செரிமான பிரச்சனைக்கு என்னென்ன வந்து எடுத்துக்கணுனு அவுங்களுக்கு மட்டுந்தா தெரியு நம்ம அவங்க ஒரே ஒரு உணவு வந்து நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்ட்டு அதிகமா நம்ம என்ன பண்றோனா அடுத்து நம்மளுடைய உணவுக்கு போறோமே ஏ ஒரு நாளையிலயு அவுங்க வந்து நம்மளுடைய உணவ வந்து சாப்ட்டது கெடையாது சாப் ட்ருந்தாலு அவுங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது ஏனா நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு எ எல்லாமே பாத்தோன்னா ஒரு செரிமான பிரச்சனை இல்லாம ஒரு உணவாதா இருக்கு ஆ சில இதை வேணா சொல்லலா அதாவது ஆ என்ன அ பொருள்கள் வேணா சொல்லலாமே தவிர மசாலா அப்டின்னு எடுத்துக்கிட்டாலே இங்க முறைப்படி பயன்படுத்துற ஒண்ணுதா அ இதே வந்து வட மாநிலங்கள் அப்டின்னு ஒரு ஒரு சில இது பகுதிகள்லா எடு கம்போது நம்மளுடைய இத தவிர்த்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆ ஒரு ஒண்ணு இல்ல ஒரு சின்ன விஷயந்தா ஆ இந்த உணவுல்லா எடுத்துக்கிட்டா இந்த வாழை இலையில போட் டு இந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சியில கடைசியா ஒரு வந்து இந்த அதாவது இனிப்பு அப்டின்னு ஒரு விஷயோ எதாவது ஒன்னு வைப்பாங்க அது ஏன் வைக்கிறாங்கன்னு சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலா ஏன்னா அது வந்து சாப்ட்டதெல்லா இந்த செரிக்கறதுக்காக தா அதை வைக்கிறாங்க அது வந்து நம்ம என்னைக்கு வந்து அந்த மாரி ஒரு அ ரொம்ப அதிகமா சாப்ட்டுட்டு நம்ம இன்னைக்கு அத சாப்பிட்றது கெடையாது இதுதா முக்கியமான விஷயத்தையே நம்ம மறந்துறோ அந்த எடத்துல
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த நீங்க சொல்லவுந்தா எனக்கு நினைவுக்கு வருது அந்த காலத்து த்ல இருக்கிற பாட்டிமார்ங்கள் எல்லா எப்ப பாத்தாலு அ வெத்தலையையு அந்த பாக்கையும் வந்து கொ ட்ட பாக்கையு வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதல்லா வந்து ஏ சொல்லுவாங்க அந்த என்னதா இருந்தாலு அந்த விருந்து சாப்பாடு சாப்பிடையல்ல அது வந்து சாப்ட்டோம்னா செரிக்கும் அப்டின்னு அதுல பாத்தா கொஞ்சோனு இனிப்பு சுவை வந்து சேப்பாங்க ஆ இந்த இனிப்புன்றத நீங்க சொன்ன மாதிரி ஒரு செரிக்க கூடிய ஒரு பொருள் தா வந்து சொல்லுவாங்க ஆ சில அ கல்யாண வீ டுகள்ல்லலா அந்த சமையலோட சேத்து அந்த இலைல வந்து அந்த இனி ப்பயு சேத்து பரிமாறுவாங்க அந்த மாரில்லா வந்து பாத்துருக்கோ அது சா நம்ம சா ப்டுட்டு அந்த இனிப்பு சுவய சாப்டைல செரிமானம் வந்து வே கமா இருக்கு அப்டின்னுஆ நீங்க சொன்னது மன்னிக்கே வட பக்கோ இருக்ற அவுங்களுடைய உணவு வந்து நமக்கு வந்து ஆ ஒத்து போகாது ஆனா நம்ம உணவு வந்து அவுங்களுக்கு ஒத்து போகு அவுங்களோ டய உணவு என்னன்னா நல்லா ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அ திக அளவு வந்து வெயில் அடிக்க கூடிய எடோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு காணொலில பாக்குறே அந்த அந்த நாட்ல வந்து அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்கன்னா மா அந்த மாநிலத்துல ஃபுல்லாருமே எல்லாருமே வந்து நெய் இல்லாத வீடு இருக்காது பான பானயா நெய் வச்சிரு க்காங்க அந்த நெய்ய வந்து அவுங்களுடைய உணவு வந்து ரொட்டின் சொல்லி எடு த்துட்டு கோதுமைல செஞ்ச ரொட்டிய எடுத்து அதுவு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மள போல எளிதா இல்ல கடிசா இருக்கு கடினமா அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு பெரிய க இது இருக்கு க அது என்ன சொல்லுவாங்ன்னா அது வரையு நறையா ஊத்துறாங்க அந்த நெய்ய ஊத்தி அத பெனஞ்சு சாப்டைல என்ன ஆகுதுன்னா இது எப்டி இவுங்களுக்கு செரிமானோ ஆகுதுன்னா அந்த ஊரு க்கு அவுங்களுக்கு வந்து அது வந்து செரிமானோ ஆகுது ஆனா நம்ம ஊருக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து கரைறது ப்ப வந்து ரொம்ப செரமம் ஆவு அப்ப வந்து நீங்க சொன்ன மாரி நம்மளுடைய ஊர்ல வர நெல் தானியம் இதுதா வந்து நம க்கு வந்து சரியாரு ஒரு உணவு முறை அந்த குப்பை உணவுகள தவிர்த்துட்டு ஏனா குப்பை உணவுகளாலே இந்த வட பக் கம் இருக்ற அவுங்க கு தர உணவுகள் தா வந்து நமக்கு செரிமானமே ஆ காத ஒரு உணவாருக்கு ஆ மத்தபடி நம்மளுடைய நாட்ல வெளைற நீங்க சொன்ன மானிக்கி பயிர்கள் பருப்பு ஆ நெற்கதிர் இதெல்லா பாத்தீங்கன்னா எளிதுல வந்து ஜீரணமா குதா நெனைக்கிறே
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்ன மாத்ரி ஒரு சில விஷ்யங்கள்லா நா வடக்கு பகுதில சாப்புற அந்த விஷ்யத்த பாத்துருக்கே நம்ம செய்யற மாத்ரி ஒரு எண்ணெய்லியோ அதிகமா பயன்படுத்திருக்க மாட்டாங்க இந்த மாத்ரி ஒரு சுகாதாரமா இருக்கக்கூடிய அந்த நெய் ஆ அந்த மாத்ரி ஒரு இதுலதா வந்து பயன்படுத்திருப்பாங்க ஆ இது போக வந்து இதுக்கு அதுக்கு உண்டான அவங்க இதயு மா ற்றாக என்னென்ன சாப்பிடணு இன்னக்கி சாப்ட்டா ஏன்னா சில பேர் வந்து இந்த ஆ சப்பாத்தி அப்டிங்ற ஒரு விஷ்யம் வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு கடினமா தா இருக்கு நா வந்து எண்ணெய் லியோ மற்ற இதுலியோ வந்து நா பாத்தது கெடயாது சுத்தமான அவுங்க கைப்பட இன்னொரு விஷ்யோ என்னன்னா கைப்பட தயாரிக்கறது எல்லாமே ஒரு சுகாதாரமா வீட்லயே செய்யக்கூடியது நம்மள மாதிரி வந்து வெளில வந்து வாங்கிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நெய் அங்க இருக்க கூடிய அந்த ஒட்டகம் வந்த பால அந்த கெடைக்கக்கூடிய அந்த நெய் அந்த மாதிரி இருக்க இருக்றத வச்சு அத இது பண்ணி தயார் பண்ணி சாப்பறதுதததா வந்து அவுங்க ஹதிகமா வந்து செய்யறதுரு க்கு ஆ இன்னொரு பக்கோ வந்து பாத்தா இங்கென்னு இல்ல எங்க எல்லா எட லயும் வந்து பாத்தா இந்த எண்ணெய் உணவுகள் வந்து அதிகமா இரவுலதா எடுத்துக்கிறது அதிகமா இருக்கு ஏன்னா அது இரவு செரிக்காத ஒரு பத்து பத்து மணிக்கு ஒரு எப்பல்லா நம்ம வந்து ரொம்ப நேரம் கடந்து சாப்டுறோமோ அப்போ தா நம்மளுக்கு உடம்பில் வந்து சில உபாதைகள் வந்து ஏற்படுது இதனால பிரச்சனைகள் ஆ ஏன்னா சாப்ட்டது நடக்கணும் அப்டிங்கற ஒரு விஷயத்த வந்து பண்றதே கிடையாது அது இரவுல சாப்ப போட்ட உடனே தூக்கம் வரும் இல்லையா தூங்கிடுவோ இதெல்லா வந்து கொஞ்சோ கட்டுப்படுத்தி குறைச்சா கண்டிப்பா வந்து இதெல்லா கட்டுக்குள்ள கொண்டு வரலா உடம்பு ஆரோக்கியம் இந்த அந்த குப்பை உணவுகள் அப்டிங்கிற மாதிரி இருக்கதுல்லாம் நிச்சயமா உங்க கூட பேசுனதுல நெறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி
நன்றிங்க